கேக்குதா
ஆ கேக்குதுங் ப்ரோ உங்களுக் கேக்குதுங்ளா அ நானா நா எம் சி ஏ படிச்சுட்ருக்கே நீங்க என்ன படிக்கிறிங்க
எம் சி ஏ ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க
மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்
டுவெல்த் எவ்ள மார்க்கா
ட்வெல்த்துங்ளா எ டுவெல்த்ல எய்ட் டுவெண்டி சிக்ஸு
அ லெவல்த் டுவெல்த்து சேத்தா ச சேத்து சொல்றிங்ளா
இல்ல எங் நாங்க படிக்கு மோதெல்லா பப்ளிக் எக்ஸாம் லெவன்த்ல இல்ல டுவல்த் மட்டு தா இருந் தது தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு இருந்தது ஆஹ் அப்போ எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் வாங்கியிருந்த அப்றோ மேக்ஸ் பயாலஜி எடுத்தோ
அப்ப நீங்க நல்லா படிப்பீங்களா
அப்போ கொஞ்சோ சுமாராதா படிச்சுட்டு இருந்த இப்போ நல்லா படிப்ப நீங்க நீங்க எப்புடி படிப்பீங்க ஹலோ
நா பாஸ் ஆவற தா க்கா படிப்ப நல்லால படிக்க மாட்டக்கா
நல்லா படிக்கிறது படிக்காதெல்லா இல்ல நம்மளுக்கு அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணா போது ஏன்னா படி படிச்சவங்க எல்லாரு நல்ல பொசிஷன்லயு இல்ல படிக்காதவங்க எல்லா நல்ல பொசிஷன்லயு இல்லாமலு இல்ல
ஏ எத் எத்தினி டிகிரிகா முச்சிக்குறீங்க நீங்க
நா ரெண்டு டிகிரி
இப்போ இது மூணாவது டிகிரியா
பண்ண ஸ்டார்ட் பண்ட
உம்
அப்றோ அப்டியே எம் என் சி ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த இப்போ ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வீட்ல தா இருக்க
ஏ ரி ஏ ரிஜட் பண்ணிட்டிங்க காசு வரலையா ஒழுங்கா
காசு வரலன்ட்டு இல்ல
ஒர்க் பிரஷர்
போணுங்கற ஆஹ் அப்போ போகணுங்கிற நெசசிட்டி இல்ல அதனால வீட்ல வேணா ட்டாங்கன்டு ஸ்டாப் பண்ணியாச்சு அப்றோ அடுத்தடுத்த இது அப்டேஅப்டே லைஃப்ல மூவ் ஆயாச்சு
உம் கல்யாணோ பண்ணிக்கலையா
நா மேரிட்தா
மேரிட் தானா
ஆமா
அன்னாலதா வீட்ல இருக்கிறீங்களா லவ் மேரேஜா அரேஞ் மேரேஜா
ஆஹ் அரேஞ் தா
நாக்காக்கோ ரெண்டு டிகிரி படிச்சுகிறீங்ன்கோ லவ்வு கூடவா பண்ல
அது நமக்கு தேவ இல்லாதது இல்லைங்களா அதனால எனக்கு அது அப் போ வேணான்ட்டு
லைஃப்ல ஒரு பாட்
லைஃப்ல ஒரு பார்டு ஆஃப்டர் மேரேஜ் கூட பண்ணிக்கலாம்ப்பா
வந்து நீங்க ஏற்கா கல்யாண லவ் பண்ண அத கல்யாண பண்ணி லவ் பண்றதவிட கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணா தா கா ஜாலியா இருக்கு
அப்படியா அச்சோ உங்களோட ஒபீனியன் அதுன்னா என்னோட ஒபீனியன் இது
பா காலேஜி கோயேடா இல்ல கேள்ஸ் காலேஜா
நா உமென்ஸ் காலேஜு
உமென்ஸ் காலேஜா
உம் உம் இன்ஜினியரிங் வந்து கோயேட் ல பண்ண எம் சி யே
அப்டியாக்கா
போய்க்கோ எதுல ரொம்ப நல்லா படிப்பீங்க எல்லாத்துலயு ஆவரேஜ்ன்னு சொல்ல முடியாது
ஆமா ஆமா அது வந்து இப்போ நா இப்ப நானே பாஸ பாஸாவ படிப்ப அவ்ளதான்கா
அதா அதுல எதா ஒரு சப்ஜெக்டாவது எனக்கு இது புடிச்ச சப்ஜெட்டுனுரு
தமிழ் தமிழ் இங்கிலிஷ்
தமிழ் இங்கிலீஷா
ப்பா சாங்க முடிய
ஓகே ஓகே நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிக்கிறீங்களா இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா
காலேஜ் படிக்கிறங்க நானு செகண்ட் இயர்
ஓகே ஓகே என்னது டிகிரி பிகாமா இல்ல
பிகாம் சி ஏ
பிகாம் சிஏ கம்யூட்டர் அப்ளிகேஷன்ஸா இல்ல சாட்டட் அக்கௌண்ட்டா ஹலோ தம்பி கேக்குதுங்ளா ஹலோ
ஹலோ கேக்குதாக்கா
ஆ எனக்கு கேக்குதுப்பா உங்களுக்கு கேக்குதுங்களா
ஓ இவ்ளோ நேர கேக்குாதான்றப்பல்லா ஒன்னு சொல்ல இப்ப வந்து கேக்குதான்றீங்க
ஓகே கே என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு இது இது அக்கௌண்ட்ஸு அந்த மாரிங்ளா இல்ல
ஆ அக்கௌன்ஸ் தா மெயின் சப்ஜெக்ட் அப்புற கம்ப்யூட்டர் வரு ரெண்டு தா மெயின் சப்ஜெட்
ஓகே ஓகே ஆனா கார்பரேட் அக்கௌண்டா இல்ல பினான்சியல் அக்கௌண்டா அந்த மாரி
எல்லா அக்கௌன்டு வரு கா ஃபஸ்ட் இயர்ல வந்து பினான்சியல் அக்கௌன்ட் வந்துச்சு ஃபினான்சிய அக்கௌவுண்ட் ஒன் ஃபினான்சிய அக்கௌவுண்ட் டு வந்துச்சு இப்போ வந்து கார்ப்ரடு அக்கௌண்ட் ஒன் கார்ப்பரேட் அக்கௌன்ட் வரு அதுக்கப்பற காச்ட அக்கௌன்ட் வரு
கார்ப்பரேட் ஆனா கஷ்டந்தான
ஓ அதாங்கா ரொம்ப கஷ்டங்க
ஆ அதா அது ரொம்ப கஷ்ட நான் ஃபினான்சியல் படிச்சிருக்க
எ ம்
ஏன்ன எம்சிஏ ல அக்கௌண்ட்ஸ் ஒரு பார்டா வந்தது அதுனால ஃபினான்சியல் ஈஸி ஆனா நெறய பேர் சொல்லுவாங்க கார்பரட் ட் அக்கவுன்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்ட அப்படின்ட்டு
பாஸ் ஆவுறதே கஷ்டம்ங்கா அதுல
ஆஹ
ஒண்ணு ஒண்ணு கூட ஈசி ஒண்ணு வந்து நாலு சப்ஜி நாலு ல சன் வந்து சம்மு வரு ஒரு ஒரு லசம் தீரி வரு
ஓகே
செம்மள வந்து அஞ்சு சஜிட்டுமே சமு வரு அஞ்சு லசமே சமு வரு
ஒ
அதா கஷ்ட
அப்ற எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க தியரியே எதுவு இருக்காதா
தியரி வரு ஆனா இதுல ஒண் ணுலனா பை மார்கல ரெண்டு தீரி வரு டென் மார்கல கம்பல் சரி ஒரு தீரி வந்துரு
ஆ
ஆனா சகன் சமுன் வந்து தென்மார்க்ல ல தெரிய வராது ஃபுல்லா சமு தா
ஓ ஓகே ஓகே
தா பாஸ் ஆகுதுங்க அதே ஒடே நாங்க எப்படி இ பாஸ் ஆகுது நெறைய பேர் எழுதுக்கிறாங்க கா அரியர் வந்து தேடியர் முடிச்சவங்கோ அது முன்னாடி எல்லாம் முடிச்சவங்க வந்துக்கிறாங்கோ
ஆ ஆ அ
டொ அதெல்லா அரியர் வச்சா
ஆமா ஏனா அப்போதைக்கு படிச்சி அப்பயே எழுதிட்டாதா பரவால்ல அரியர் வஷ்டோம்னா அப்றோ சொல்லி குடுக் கு யாரு இருக்க மாட்டாங்க
ம் சொன்னாலு புரியாது அப்ற படிச்சாலு புரியாது நம்மளுக்கு
புரியாது உண்ம அதுதா ஆமா ஏனா நெறைய சப்ஜெக்ட் படிக்கணு அடிஷ்னலா இ தீயு சேத்தி பண்ணூனா மறந்து போயிடு
இனால தாங்க்கா என்க்கு படிக்கவே புடிக்காது
ஆ ஆ
பொண்ணுங்க எப்டி கா இப்டி படிக்கிறீங்க
அப்படிலா இல்லப்பா படிக்காதவங்களு இருக்காங்க நல்லா படிக்
ஓ அதெல்லா இல்லக்கா எங் காலேஜுல பொண்ணுங்க தா கா நல்லா படிக்குதே ஒரு பொண்ணுலா சென்டெம் எடுக்குதுகா
ஒருவேள அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாருக்
ஓ அதெல்னாகா இன்ட்ரெஸ்ட்டு அக்கௌண்ட்ல என்னக்கா இன்ட்ரெஸ்டு
மீன் அது மணி தான ஃபுல் மணி மைண்டடா பாத்தம்னா அது ரியல் லைஃப்ல அந்த இஸாம்பிள்ஸ் வச்சி நீ பாத்தியேனா அது உனக்கு அ
போ
நம்பகிட்ட மணி இல்லனாலு நம்ப நாளைக்கு எப்ட்னாலு இயன் பண்ணதா போறோ சோ அதுக்கு இப்பவே வந்துட்டு நீங்க மீ சொல்ல போனா பி காம் பி வேற என்னது இந்த பி பி ஏ ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் மேனா தா ஆக போறீங்க சோ அப்டி இருக்குமோது ஆ ஆ
பி பி ஏ எட்த்துக்கலா அதுல கார்பேட்லா வரல ஓ கார்பேட் ஒன்னு மட்டுதா கார்பேட் டு ல இல்ல அதுல
ஓகே ஓகே சோ அப்போ வந்து எப்டீனாலு மணி இல்லாம நம்ம எதூமே பண்ண முடியாது இல்லையா அதனால நீங்க அது ரியல் லைஃப்ல அத சினாரியோஸ பேஸ் பண்ணி பாத்து நீங்கப் பண்ண வேண்டிதா
ம்
சோ அப்ப உங்களுக்கு கொஞ்சோ அது ஈஸியா புரியூனு வச்சுக்கோங்க நம்ம அங்கக்குற சம்ம சம்மா பாத்தோம்னா அது நம்மளுக்கு சம்முங்குற மாரி தோணு இதே அங்க ஏ பி ங்கிற எடத்துல நம்ம பேரையோ இல்ல நம்ப புடிச்சவங்ளோட பேரையோ போட் டு நீயு நானு பிஸ்னஸ் பண்றோ இவ்ளோ போச் சி இவ்ளோ வந்துச்சினு இந்த கோல்டன் ரூல்ஸ்லா எதெதோ
கோ கோல்டன் ரூல்ஸ்லா அது வந்து ஃபஸ்ட் இயர்லே முடிஞ்சிரு ப எலா
யர்லியே முடிஞ்சிருமா
ஆ
ஓகே ஓக்
எல்லா சிங்கிள் சைடு எதுமே டபுள் சைடு இல்ல டெங்டேடு எல்லாமே ஒரே சைடு பண்ணு
ஹோ ஓகே
ரொம்ப கஷ்டங் கா
ம் ம் எப்டி செரி வந்ததே வன்ட்டீங்க அப்றோ இது ரொம்ப கஷ்டோ ரொம்ப கஷ்டோனா அப்றோ அரியர்லா வச்ட்டா அது பின்னாடி இன்னு கஷ்டமா போயிடு அதனால வந்ததே வன்டீங்க முடிச்சுவுட்டு வந்துருங்கங்கிற மாரி கொஞ்சோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்னா முடிச்சிருவீங்க
ஆ
ம்
உங்கள் சமிக்கெல்லா தெரியுமாக்கா
சமைப்பேம்ப்பா சமைக்க தெரியு
எப்ப கத்துக்குனீங்க
ஆஃப்டர் மேரேஜு தா கத்துக்கிட்ட
அதுக் முன்னாடி தெரியாதா
அதுக்கு முன்னாடி வீட்ல எதோ அம்மா அப்பாவு செய்றது அம்மா செய்றதுலே உப்பு பாரு கார ம் பாரு இல்ல எஸ்ட்ரா கொஞ்ச தண்ணி ஊத்து அரிசி கழுவி வச்சிருக்கே குக்கர் குக்கர அடுப்பு மேல வை அப்பிடிங்கிற வேலயதா பாத்துட்ருந்தோ
ஆ நீங்க காலேஜ் கவர்மெண்ட்டா பிரைவேட்டா
நா பிரைவேட்டுப்பா
ஏ கவர்மெண்ட் படிக் அதா அதிகமா மார்க்தா நல்ல மார்க்தான எடுத்ருக்கிங் கவர்மெண்ட்லயே கெடச்சிருக்குமே
கவுர்மெண்ட்ல கெடைக்கு பட் பார்ட் டைமா தான அங்க போக முடியு எனக்கு ஃபுல் டைமா கா லேஜ் போணுனு ஆச அது வந்து ஷிஃப்ட் பேஸ்ல காலேஜ்
ஓ ஃபுல் டைமா இருக்கணு ஓ இதெல்லா நேமுக்கா இத் சீக்ரம் போட்டா சீக்ரமா வந்தர்லா ஜாலியா
வந்தர்லா என்ன பண்ணுவோ எதாவுது யூஸ்ஃபுல்லா பண்ணா சரி இல்லங்கும் போது இன்னோனு எனக்கு அப்போ கவுர்மெண்ட் காலேஜ்ல நமக்கு சீட்டு கெடைக்குங்கறதே தெரியாத பிரைவேட்டுகுள்ள போய்ட்டன் வச்சுக்கோ ஒ
ஆ
ம் தெரிஞ்சிருந்தா ஸ்கூலும் பிரைவேட் தா ஸ்கூலு பிரைவேட் தா கவர்மெண்ட் எய்டடு
ஆ அதா பாய்ஸ் பாய்ஸ் ல வெச்சிர்க்கிங்ளா இல்ல வெறு கேர்ள்ஸ் மட்டுந் தானா
இல்ல விமென்ஸ் தா
அப்போ நீங்க பாய்ஸ் கூடயே படிக்கலையாக்கா
ம் ஹூ
ஒர்க்குல
ஆ ஒர்க்கு அ எம் சி ஏ இது எல்லாமே எல்லாருமே இருப்பாங்க இல்லைங்ளா அதுக்கப்றம் உ காலேஜ் செகண்ட் டிகிரியு செரி அப்புற வேலையு செரி அது ஒரு கார்ப்ரேட் லைஃபா ஆயிடு இல்லையா அப்ப எல்லார்கிட்டயுமே தா மிங்கில் ஆக முடியு
அப்ப கஷ்டமா இருக்குமே உங்ளுக்கு
ஸ்டாட்டிங்ல அந்த மாரி இருந்துது அப்புற போக போக அது பழகிடிச்சு
ஆ எத்தினி வருஷ வேல பாத்திங்க
நா த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸு
ஓ என்னா வேல என்னா பண்ணுவிங்க அங்க
நானு மாட்கேஜி லோன் ப்ராசஸ் பண்ண லோன் ஒரு பர்சன்க் குடுக்கணுனா அவுங்ளோட பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் செக் பண்ணு ஸோ உங்க ஃபேமிலி பேக்ரௌண்டு அவங்ளோட சேலரி பேக்ரௌண்டு எவ்ளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு ஒரு லோன் வாங்கிருக் காங்னா அத அவுக ரீபே பண்ற அளவுக்கு அவுங்க கிட்ட ப்ராப்பர்டி இருக்காங்ற மாரி எல்லாத்தையு செக் பண் ணு
ஆ எவளோ எவளக்கா தருவாங்கோ
அது அவங்கவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து தருவாங்கப்பா சரிப்பா நம்ம நெக்ஸ்ட் டைம் பேசுவ எனக்கொரு வேல வந்துர்ச்சு
டாஸ்க் குடுப்பாங்களா
ஆமா அது டார்கெட் இருக்கு
ஆ
ஓகே சரிப்பி பாப்போ அப்பற கூப்படற நா
ஆ பாய்கா
பாய் பய்